ஹலோ ஆ வணக்கம் தோ ஆ வணக்கம் தோழி
ம் என்ன பண்றீங்க தோழி நல்லா இருக்கேங்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தேநீர் அருந்து விட்டீர்களா
இல்ல தோழி இனிமேல் தாங் தோழி நீங்கள் தோழி
இன்னு இல்ல தோழி இனிமேல்தா
செரி செரி செரிங்க தோழி நீங்கதா கூப்டிங்ளா
என்ன தோழி
தேநீர்ல்லா நீங்க தா வப்பீங்களா தோழி
ஆ நா இது பண்ணுவே இல்லைன்னா எங்க மாமியாரு இது பண்ணுவாங்க ரெடி பண்ணி குடுப்
சேரி சேரி சேரிங்க தோழி மதிய உணவுல சாப்
ஆ சாப்டேங்க தோழி நீங்க சாப்டீங்களா என சமயல்
ஆ சாப்ட்டே சாப்ட்டேங் தோழி இன்னைக்கு பச்சைப்பயிரு ரசம் அப்றோ போடலங்க பொரியல் தோழி
ஓ பட் நா வந்து இன்னைக்கு வந்து வெண்டைக்கா புளி கெழம்பு முட்டகோஸ் பொரியல் ஆ வீட்டுல வந்து மாமனார் மாமியார் இருக்காங்களா இல்ல நீ
இல்ல நா மட்டு தா தோழி ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஆ தோழி கேக்குதா ஆ கேக்குது தோழி இவ்ளோ நேரோ கேக் கல இப் இல்ல இல்ல எனக்கு பவர் கட் ஆயிடுச்சு அதுனால நெட்ஒர்க் கட்டாயிருக்கு
சேரி சேரிங்க தோழி ஹலோ ஆ என தலைப்பு பேசுலாங்க
ஆ ஏதாது நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நா இது பண்ற தோழி
சாலை விதிகள் எல்லா பத்தி பேசலாமாங்க தோழி
ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க தோழி
ஆம் சாலை விதிகள் பத்தி நீங்க என நெனைக்கிறீங்க தோழி
அது ரொம்ப நல்லது நெஜமாவே அது இல்லன்னா எல்லாரு அவுங்கவுங்க இஷ்டத்துக்கு போய்கிட்டுதா இருப்பாங்க வண்டி வந்து இப்ப ஆப்போசிட்ல வருது அப்டின்றது கூட அந்த அதாவது டூ வீலர்ல போறவங்க அதாவது அ ஸ்கூட்டர்ல போறவங்க ஆட்டோல போறவங்க பேருந்துல போறவங்க இவங்களுக்கெல்லா வந்து அ சாலை விதிகள்னு ஒண்ணு இல்லன்னா நடைப நடைசாறு நடை அடி ம் சாரி நடந்து போறவங்களுக்கு வந்து அப்றோ எப்டிங்க போவாங்க எத ஃபாலோ பண்ணிட்டு எப்டி இது பண்ணணும்ல அந்த டயத்துல அந்த சாலை விதிகள் இருந்தா மட்டும்தா ஆ நம்மளுக்கு கொஞ்சமாது அந்த சிவப்பு கிலர்னு ஒன்னு இருந்தா மட்டு தா நம்மளு போக முடியு எல்லாரலையு எல்லாது ஒ ஒருவேள பக்கத்துல நம்மளே அ இதுல போயிருந்தா கூள்ள மோட்டார் வாகனத்துல போனா கூட ஓறத்ல நிப்பாட்டு ஆ எதிர்ப்பக்கத்துல இருந்தா கூட நம்ம ஒரு ஓரத்ல நிப்பாடிட்டு நடந்து போற சுட்டுவே சூழ்நிலை கூட வரலா
ஆ ஆமாங்க தோழி
அதுக்காக நம்ம வண்டி எடுத்துட்டு அந்த சைடு போறதுக்கு நடந்து போய் வாங்குற தூரத்துல இருந்தா அந்த இடத்துல கூட நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நடை இது வந்து இந்த சாலை விதிகள் வந்து நம்மளுக்கு உதவு அதே மாரி நம்ம கிராஸ் பண்றப்ப நம்ம நம்மளாலா முடியாதவங் அங்க யாராவது நம்ம பக்கத்துல வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்கன்னா தாரலமா அவங்களையும் சேத்து கூட்டிட்டு போலா
ம் கரெக்ட் தாங் தோழி இப்டில்லா பண்ணிட் ஏன்னா அந்த சிவத்தை நிறம் பச்சை நிறம் அதெல்லா வந்ததுட்டு யாருமே அவ்லோ அவ்ளோக்கா யாரும் மடி நிக்க மாட்டறாங்க தோழி அவங்க வந்து வேகமா போகணு
தோழி அதாவது நம்ம வந்து அத ஃபா எப்ப ஃபாலோ பண்ண தேவையில்லைன்னா பண்ணலாம் அதிகமா இ இப்போ யாருமே வண்டி போகலனா நம்ம அத ஃபாலோ பண்ண தேவ இல யாருமே இல்லாத எடத்துக்கு நம்ம ஏ அங்க வெயிட் பண்ணனு
ஆ
இப்ப மத்த இந்த ஆப்போசிட்ல இருந்து வண்டி ஆ ஆப்போசிட் எதிர்ப்புறத்துல இருந்து அ எதிர்ப்புறத்துல வந்து வண்டி வர்றது ஆ சாரி
ஒரு சிலர் வந்ட்டு அத வந்ட்டு மதிக்க மாட்டறாங்க தோழி இப்பல்லா பாத்தீங்கன்னா சாலை விதிகள்னாலயே நெறைய நெறைய விபத்துகள்லா ஏ கொடுகுங் சொல்லுங்க அந்த இத வன்ட்டு மதிக்காம போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரோடு போட்டிருக்காங்கன்னா இந்த ரோட்ல வன்ட்டு பா பாதி ரோடு பாத்தீங்கன்னா அந்த வாகனங்கள்ல்லா நிறுத்தி வச்சறாங்க அங்கங்க குழி தோண்டி வச்சுருபாங்க இதனாலயையு பாத் பத்தீங்கன்னா நெறைய விபத்துகள்ல்லா ஏற்படுதுங்க தோழி இதெல்லா கொஞ்சோ தடுத்தா நல்லா இருக்குங் தோழி
அதுவு இல்லாம மெயினா வந்து இந்த இது பாதாள சாக்கடை இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல் சொல்லிட்டு மெயினா தோண்டி வச்சறாங்க அங்க வந்து சின்ன பசங்க பாக்க மாட்டேங்கிறாங்க உள்ள விழுந்துடுறாங்க நம்ம கூட்டிட்டு தா போனாலும் அ அந்த இடத்துல மண்ண தோண்டி வக்கிறவங்க ஒரு ச ஒரு பேர்னர் வச் விருக்கணு அந்த இது மாரி தடுப்பு இது மாரி எதுவுமே வைக்காம ஓபன்ல வச்சிருந்தா நம்ம மண்ண மட்டு சும்மா ஜென்ரலா வச்சிருந்து தெரியாதுல மண்ணல தான போறோனு நெனைச்சிட்டு போவோம் அந்த மாரி எதுமே இது போ எழுதி போ எழுத்துல எழுதி வைக்கறத இல்ல எதுமே இது பண்றது இல்ல ஆ மென்ஷன் பண்ணாம ஒரு சவ் உப்பு கலர்ல அந்த மாரி ஏதாவது ஒரு கொடிய மாரி வைக்கிறது ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தா இதா இருக்கு மேக்சிமம் இப்பல்லா வந்து அடிக்கடி இந்த சாலை விதிகள் அதாவது ஒரு சாலை விதிகள்ன்றது அந்த எடத்துக்கு மட்டும் நம்மளுக்கு இது பண்ணாதுங்க நம்ம இப்போ ஒரு சாப்பு கலர் கொடி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு கம்பெனிலருந்து ஒரு தொழிற்சாலையிலிருந்து வாகனங்கள் ஆ சரக்குகளை உற்பத்தி பண்ண ஆடைகளை எடுத்துட்டு வெளியே வர்ற அப்ப வெளியில வந்து அ நெடுஞ்சாலை இருந்ததுன்னா அங்க வந்து அ பார்க்கும் ஊழியர் வந்து அத வெளியில வந்து பாத்துட்டு தா சொல்லுவோ அ அப்போ எதிர்பக்கத்துலருந்து எந்த வண்டியு வரல நீங்க வரலா அப்டின்னு சொல்லணு அந்த எடத்துக்கு கூட அந் அ சாலை விதிகள்ன்றது ஒரு யூஸ் ஆகுது அப்ப அவங்க கையில ஏதாவது ஒரு செவப்பு கலரு செவப்பு நெரத்துல கொடி இல்ல ஒரு ஸ் எ நிறுத்தம்னு ஒரு போடு இந்த மாரி ஏதாது ஒண்ணு இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு யூஸ் ஆகிக்கடு ஆப்போஸ்லயு என்னடா ஏதோ கைய்ய தூக்கி காமிக்கிறாங்க ஏதோ ஒரு சோப்
அது இருந்தாலுமே சிலர்ல்லா பாத்தீங்கன்னா அதெல்லா மதிக்க மாட்றாங்க தோழி ஒரு சிலர் பண்ற தப்பு தப்பு பண்றனால தா தோழி அ பின்னாடி இருக்குற எல்லாருமே அதனால பாதிக்க பட்றாங்க இப்ப விபத்து நடக்குதுன்னா
அ ஆ அதாவது முன்னாடி முன்னாடி இப்ப கா இப்ப ஒர்த்வ்ங்க வந்து அந்தது காட்னாங்கன்னா அத வந்து பாக்றதுல இவங்க வந்து சொல்றதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு வந்துர்றாங்க பின்னாடி இருக்கறவங்க அது பின்னாடி வர்றவங்க ஃபாலோ பண்ணி வர்றபப இவுங்க ஸ்டக்குன்னு ப்ரேக் போட்டாதா பின்னாடி இருக்கவங்களுக்கு இதா ஆகுதுல்ல இப்ப நம்ம வண்டில போறோ முன்னாடி இருக்கிறவங்க ஒரு இதா போயிட்டு இருப்பாங்க டக்குனு சடன் ப்ரேக் போட்டோனா பின்னாடி இருக்கிறவங்க டக்குன்னு வந்து முட்டதான செய்வாங்க அந்ததா ஆக்ஸ் செண்ட் ஆகுது ஆ அந்த எடத்துல வந்து இப்ப அதே மாரி ரைட் சைடு திரும்ப அ சரி வலது பக்கோ திரும்பணுனா என்ன பண்ணணு இண்டிகேட்டர் போடணு
இண்டிகேட்டர் தோணு அதுவு அ சோ ஒரு சிலர்லா என்ன பண்றாங்க ரைட் சைடு போட் டு வச்சுனு திரும்பதுனால அதனாலயு போ போவரத்து நெரிசல்லா ஏற்பட்டு விபத்துகள் எல்லாம் ஏற்படுது
ஆமா தூழி ஆமா ஏன்னா என்
அப்றோ இந்த தனியார் பேருந்துகள்லா பாத்தீங்கன்னா அ ஒரு அளவுதான் இருக்கு சேரி இவ்ளோ பேத்த தா ஏக்கணும் அப்டின்னு சொல்ட்டு ஒரு அளவுதான் இருக்கு ஆனா அவங்கல்லா என்ன பண்ணுவாங்க அவங்களோட அமௌண்ட் காசுக்காக கூட்டத்தெல்லா நெறைய ஏத்தி
அய்யோ தோழி நெஜம்மா சொல்றே தனியா தனியா பேருந்து மட்டும் இல்ல அ இது அரசு பேருந்துகள்லயும் ஆ மக்கள் வந்து அ பேருந்துகள் குறைவாக இருக்குறனால அவ்ளோ வெரு தொங்கிக்கிட்டு தா வர்றாங்க இதுனால அதிகமா விபத்து ஏற்படதா செய்
ம் தொழி சில அரசு பேருந்துகள்ல வந்து இத தடுக்க வந்து முயற்சி பண்றாங்க தோழி ஆனா தனியார் பேருந்துகள்ல வந்து அப்டி
பா ய் இளைஞிர் காலேஜ் படிக்கிற கல்லூரி படிக்கிற மாணவர்கள் வந்து சொல் பேச்சு கேக்குறதே இல்ல தோழி அவங்க வந்து பண்றா அவங்கனால தா இந்த ப்ரச்சனையே வருது அதே மாரி விபத் த்துகள் ஏற்படுதுக்கு அவுங்கதா மெயின் காரணோ ஏன்னா வண்டிய ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறது அ விதிகள பன்பட்டறதுல அதாவ்து நம்ம சும்மா நடந்துட்டு போனா அந்த சவுண்ட கேட் டாலே ஒரு மாரி டக்குன்னு பயமாயிடுது அந்த அளவுக்கு வேமா நம்ம ஒரு ஸசு ஸ்லோவா வண்டி போயிட்டு இருந்தாலு ஒரு மெதுவா போயிட்டுருந்தா கூட அந்த வண்டி பக்கத்துல சரட்ன்னு வந்துச்சுனாலே ம் நம்ம போறவங்க கூட நம்மளுக்கு ஸ்லிப் ஆறது ஸ்கிர்ட் ஆகறது எல்லாமே ஆகுது இந்த இடத்துல எந்த்ருச் சு நடக்கறதுக்கும் அவங்கதான் காரணோ அதே மாதிரி ரெட் சிக்னல் போட்டா கவனிக்காம போ போறதுக்கு காரணோ அந்த இடத்துல பசங்க நடந்து போய்ட்டு இருந்தாங்களா அந்த இடத்துலயும் விபத்து ஏற்படுறதுக்கு இந்த விதிமுளை விதிமுறைகளை பின்பற்றாமருக்ககுறதுதான் மெயின் காரணம் தோழி
ம் அதுவு ஒரு அ இந்த பஸ்ல எல்லா பாத்தீங்கன்னா அவுங்க படில தொங்கிட்டு போறாங்க அப்டி தொங்கிட்டு போபோது அ சும்மாவே வன்ட்டு பள்ளிகள்லா நெறைய புத்தகம்மிலா குடுப்பாங்க அந்த அந்த பேக்கே அவ்ளோ வெயிட்டா இருக்கு அந்த வெயிட்ல வந்துட்டு அங்கப் தொங்கிட் போனாங்கனா அந்த வெயிட்டே அவங்களுக்கு கீழே இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டி இருக்கு போது இந்த மாணவர்கள் வந்து கொஞ்சம் பாத்து இருக்கலா அப்டி எதுக்கு தொங்கிட்டு போ இந்த பஸ் இல்லனா அதுக்கு பஸ்ல போயிரு போயிருக்லா
அது அவங்களுக்கு இப்ப அந்த இது தெரியமாட்டேங்க இந்த ஸ்டேலு நனச்சிக்கிட்டு இது பண்றாங்க அவங்கப் பண்றது எல்லாமே தப்புன்றது யோசிக்க மாட்டேங்கிறாங்க தோழி
இப்புனாலு அவங்க குடும்பமும் இதனால பாதிக்கப் படுதுலன் தோழி ஆ ஆமா தோழி
இல்லங்க தோழி
ஆமா இந்த வயசுலோ அவங்களுக்கு எத யோசிக்க தோணாதுதன் தோழி
கல்லூரி மாணவர்கள் நம்ம எங்க ப கா உள்ள இருக்கிறவ நடத்துனாரு அ பேருந்து அ குள்ள இருக்க கண்டக்டர் வந்து உள்ள வாங்க உள்ள எடோ இருக்கும் சொன்னா அதெல்லா முடியாது நாங்க இங்கதா இருப்போ சொல்ட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ண முடியு தோழி
அதுக்கு நடத்துனர் என்ன பண்ணணும்னா பஸ்ச நிறுத்தி அவங்கள இறக்கி உட்ருனு சொல்லி அந்த மாதிரி பா
க்கு இறங்குனாலு ய நீங்க சொல்லுங்க நடத் அதாவது ஓட்டு நடத்துனர் இறக்கி விட்டு ஓட்டுனர் ஓட்டிபா பின்னாடியே ஓடி வந்து திரும்பவும் யார தா செய்றாங்க
இது அவங்களோட தப்புதான ச அங்கனு சொல்லி இன்னு ஒரு சிலர்லா என்ன பண்றாங்கன் பாத்தீங்னா அந்த பஸ் எல்லா ஏறும்போது ஏறி ஏறவே வந்து கைபேசி வந்து பேசிட்டே வராங்க தோழி இதனாலயையு நறைய விபத்துகள்லா ஏற்படுதுங் தோழி நானே
து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூட்டர்ல போறப்பயே ஃபஸ்ட்டு பாவ் போன் பேசக் கூடாது தோழி அது பேசிக்கிட்டே போறனால கவனிக்க மாட்டேங்கிறாங்க
ஆமாம் தோழி ஆ இப்பல்லா நடக்குனே ரோட்ன் நடத்துனர் ஓட்டுனரே பாத்தீங்னா வா அ அ எச்சரிக்கை குடுக்க ஆரமிச்சிட்டாங்க தோழி இப்ப யாராவது கைபேசி வ வெச்சிட்டு பஸ்ல ஏறனாங்கன்னா அவங்கள ஏத்துறது தில்ல புடிச்சி நாலு திட்டு திட்டிட்டு அதுக்கப்ரோ தா ஏத்துறாங்க
அஹ அது ஓகே அது வந்து பஸ்ல கூட உங்களுக் து வந்து இத கம்மியா தா ஆகுது கம்மியா தா யூஸ் பண்றாங்க டூ வீலர் ஓட் மற்றவங்க வந்து மெயினா இது பண்ணவே கூடாது ஏனா பே இரு இருசக்கர வாகனத்துல போ ற்றுப்ப இவங்களுக்கு எதுவுமே கெடையாது பிடிக்க முடியாது ஒரு கையில வண்டில ஒரு கையில போன்ல இருப்பாங்க திடீர்னு யாராவது நடந்து போனா சடக்குன்னு பிரேக் போடுவாங்க இல்லன்னா மேலதா ஏத்துவாங்க அந்த எடத்துல அந்த விபத் த வந்து தடுக்கவே முடியாது இந்த மாரி நறைய இது ஆயிருக்கு
நமக்கு குடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டது
ஆ ஓ நன்றி தோழி ஆ நன்றி தோழி ம்